ஹலோ
ஆ கேக்குதா
ஆ கேக்குது ப்ரோ
ஆ அதா அந்த ஆப் இஷ்ஷூனால பாருங்க கரெட் கரட்டா அப்போ முன்னாடி முடியல இப்போ திரும்பி முடிய பாருங்க அது ஒரு ஒரு டைம் இப்டிதா ஒருத்ர் ஒருர்து மாத்தி மாத்தி பண்ணா ஒர்க் ஆகு
ஆ ஆ ஆ அதுதா ப்ரோ இப்ப நா வந்து பேசிறனா
ஆமா
இப்ப நா ஒரு அது வந்து டாஸ்க்கு கம்ப்ளீட் ஆகற மாரி காட்டவே மாட்டேன்து
இப்போ எப்பிடின்னா இப்ப நம்போ ஃபோன வந்து நல்லா ஹேங்க் ஆகுற ஃபோனா எடுத்து பட்டன் அமிக்கிட்டே இருந்தா எப்டி ஆகு ரொம்ப ஸ்லோவாக்கு ரிவர்ஸ்லஸ் ரொம்ப ஸ்லோவால்லயா அது மாரிதா இப்ப நம் முடிச்சாலு அது முடிச்ச மாறி எடுத்துக்காது அந்த கமெண்ட்
ஓக் ஆ ஆ
ஆ அதுதா இப்ப ஐ டி பர்ஸ்பட்டிவ்ல சொல்னா இப்ப நம்ம ஒர்க் பண்ணி முடிச்சிருவோ பட் அந்த அந்த சிஸ்டம் வந்து அத வந்து கம் கம்ப்ளீட் ஆச்சுன் எடுத்துக்காது
ஓகே
ஒரு ஒரு எண்டுல வந்து அதா ஒ ஃப்ரண்டெண்ட்டு பேக்கேண்டு ஒரு எண்டுல வந்து கம்பிளிடட் ஆகு இன்னொரு எண்டுல அது எடுத்து வாங்கிர்க்காது ரிசீவ் ஆயிருக்காது அப்ப என்ன இருக்கு சிஸ்டம் வந்து இன்னு பெண்டிங்லே இருக்கு அப்போ வந்து அவர் பிஸியா இருக்காரு தா சொல்லு அதுதா அந்த மாரி தா இப்ப நீங்க வந்து சொன்னீங்க இல்லையா இந்த நா சொன்ன இல்லையா என்னென்ன இப்ப நீங்க வந்து டேலி பண்ணனு அக்கோண்ட்ஸ் பண்ணனு பிரெச்சன இல்ல பட் அதுலியே இப்ப நா ஏ ஐ வந்துச்சு ஆ நா சர்வே ஆகற்துக்கு வல் வலி இருக்கான் கேளு
இப்ப நீங்க சொல்ற மெரி பாத் தா இந்த சாட்டு சாட்டட் அக்கோண்டே ஒடையிற மாரி தான இருக்கு
ஆமா அதா எதுதல்லா எத சொன்னாலு எதுதெல்லா ஏ ஐ சிஸ் ஏ ஐ ஆல
காமர்ஸ்லியே சாட்டட் அக்கவுண்ட் தா பெரி ய ஐ லெவல் பேமெண்ட்டே
பேமெண்ட்டு விட்டுருங்க அதெல்லா பாத்து நீங்க திருப்பியு பேமெண்ட்டு வெர்ஸஸ் ஆ வெச்சு ஆ இப்ப நம்ம ஜாப்க்கு போணு அதுக்கு தகுந்தமா படிக்கணுன்ல்லா யோசிக்காதிங்க ஃபியூச்சர யோசிச்சு நீங்க பிளான் பண்ணீங்கன்னா அதுவா அதுக்கு தகுந்த மாரி உங்களுக்கு பிளான் பண்ணி குடுக்கு இங்க சார்ட்டட் அக்கௌண்ட்டு இந்த இப்ப டேட் டேட்டா அனலிட்டிக்ஸ் சொல்லுவாங்க பாத்தீங்களா அதுவே வந்து வேனான்றாங்க ஏனா அது வந்து நெஸ்ட்டு ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸ் அதுவே மொத்தோ முடிஞ்சிடு ஏனா டேட்டா அனலிட்டிக்ஸ் தா நீங்க சொல்ற எல்லா அந்த இதுக்குமே வந்துரு மோஸ் மோஸ்ட்லி இல்லையா ஆ அப்ப பாருங்க டேட்டாவெஸ்
தெரியுமா ப்ரோ கொழப்பமா இருக்கு இப்ப நம்ம என்ன எடுக்கலா என்ன பண்ணலா இப்ப நம்ம லைஃப்ல சக்சஸ் நல்லா வருவுமா மாட்டமா இது தலல்லா வெடிக்குது ப்ரோ அதலா நனைச்சாவே
அதா சொன்ன சிம்பிளா வந்து அதல்லா யோசிக்கத விட இப்போ இப்ப தேட் டு ஒன் இயர் கேப் இருக்கு இன்னு ஒ ஒன் இயர் இன்னு படிக்கிறதே இருக்கு சோ இந்த முடிச்சு இப்போ இந்த இந்த டைம்ல நீங்க படிக்கிறது இப்ப எந்த அறிவசு இல்லல்ல உங்களுக்கு
ஆமா இல்ல
ஆ இப்ப வந்து அப்டின்னா ஓரளவுக்கு நல்லா நார்மலா நீங்க படிக்கிற ப டயத்த படிச்சாவே போது மிச்ச இருக்க டயத்துல என்ன கோர்ஸ் படிக்கலா அதுக்குன்னு ஏகப்பட்ட எல்லா ஒ லைனா பைத்தான் ஜாவா அதெல்லா எது படிக்க சொல்லல எது உங்களுக்கு வந்து இத சொன்ன இல்லையா ஃபர்ஸ்ட்டு சாட் ஜி பிட்டியோ உங்களுக்கு எந்த டூல் யூஸ் பண்ணி கேக்கணுமோ ஃபஸ்ட்டு அத கேட்டு எது அடுத் து ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஒரு பத்து ரோல்க்கு எடுக்னு அ அ த நெட் நெட்வொர்க்ஸ போட்டு இந்த இது அ இந்த
வாய்ஸ் பிரேக் ஆவுது ப்ரோ
புரில
வாய்ஸே அப்டியே ஸ்டாப் ஆயிச்சு
அது ஒரு பக்கோ இப்ப கேக்குதா
ஆ கேக்குது கேக்குது
அதா இப்போ அ அது கிட்ட ஒரு நாலஞ்சு ரோல் பத்து ரோல் என்ன வேணமோ அதெல்லா கேட்டு எது எதெல்லா உங்களுக்கு ஆப்ட் ஆகு எனக்கு சூட்டபிள் ஆகுன்றத நீங்க ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணனு அதுதா மெயினு ஏ இது இதுல வந்து ஒரு அம் அம்பதாயிரோ வருது ஸ ஸ்டார்ட்டிங்கு அப்டினா சூஸ் பண்ணாதீங்க அப்டியாவது சூஸ் பண்ணி உள்ள போனீங்கன்ன மாட்டிப்பீங்க மாட்டிக்கன்னா கஷ்டப்படுவீங்க அம்பதாயிரத்துக்காக யோசிக்கிறீங்கனா ஸ்டார்டிங்கே அதா இங்க சொல்லுவாங்கங்க ஸ்டார்ட்டிங்ல இருவதாயிரோ வேலையில போறவ ஃபிஃப்டி கேக்கு வந்து பிரச்சன இல்ல அவ இது ஆய்டுவா காலேஜ் முடிச்சோன்னே அம்பதாயிரத்துக்கு வேல போறான்னு வச்சுக்கோங் இல்ல இல்ல சொல்ற இ க சொல்ற காலேஜ்ஜு ம முடிச்சுட்டு அடுத்து ஸ்டார்ட்டிங்கே வந்து அம்பதாயிரோ சேலரி போடுறவுனுக்கான கஷ்ட்டோ வந்து அதிகமா இருக்கு என்னதா இந்தாலு அவ சேலரி அம்பதாயிரோ வாங்கரானா சும்மா குடுக்க மாட்டாங்கல்ல ஒரு இருவதாயிரத்துக்கு நம்ம என்னா ஒரு பண்றமோ அதுக்கான சேலரி நமக் கெடைக்குது அப்ப அதே மாரி ஐம்பதாயக்கு அவுங்க வேல பாக்கறா இல்லையா
அ அ அ
அதே மார்தா அந்த ப்ரெஷர வந்து ஸ்டார்டிங்கே எடுத்துக்க வேணான்ற நீங்க சீஸ் ல் ரோல் ஸ்டாரிங் எடுத்து உங்களுக்கு அந்த ஸ்கில் இருக்கு ரோல் இருக்கு அப்டின்னா பண்லா பிரச்சன இல்ல பட் அதுக்காக ஐம்பதாயிரத்துக்காக உக்காந்து படிக்க கூடாது சில பேர் பண்ணுவாங்க அதா சொல்ற எதாம் ஃபர்ஸ்ட்டு எடுத் தொன்னே இ இப்ப நம்ம லிங்ன்க்கிடுன்ல வந்து வேலைக் போறோம் வச்சுக்கோங்க நம்ப ரோல் அப்ளை பண்ணிருவோ ரோல்லு போடுவோ சர்ச்ல ரோல் என்ன ரோல்லோ போட்ருவாங்க ஃபில்டர் உடனே போய் லொகேஷன் பாக்க மாட்டாங்க அ எப்படி பார்ட் டைம்மா ஃபுல் டைம்மா அதெல்லாமே செலக் ப பேமண்ட்டு அ ஸ்கேல் போவாங்க சேலரி ரேஞ்சு சேலரி ரேஞ்ச் போயி தேர்ட்டி டூ ஃபிப்டிக்கே போட்டு வச்சிருப்பாங்க
அ இப்போ இப்போ நம்ப இன் இன் இன்ட்ரிவ்யூலெல்லா இப்ப நம்ப கேக்குறாங்கனா இப்ப சேலரி எவ்ளோ எக்ஸ்பெக்ட் பண்றன் கேட்டா இப்ப நம் இன்னா சொல்லணு
ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங் நீங்க போறப்போ சேலரி எக்ஸ்பெக்ட் கேக்க மாட்டங்க நெனைக்கிற
ம் ஃப்ரெஷ்ஷருக் கேக்க மாட்டாங்க
ஆமா ஃப்ரெஷருக்கு வந்து ஏன்னா இப்ப நீங்க வந்து எப்டி சொல்றது நல்ல முக்கியம் நல்லா உட்டா நா புரோகிராமிங்லா ஐ டில இருக்க ஐ எம் நான் ஐ டி இல்லாம ஐ டில போறீங்க அப்டின்னா இதுல பேர் கேப்பாங்க பட் ஆனா மோஸ்ட்லி யாரும் கேக்க மாட்டாங்க சோ பட் ஒன் இயர் நீங்க ஒர்க் பண்ணிட்டு வேற கம்பெனிக்கு வரப்போ அங்க கேப் பாங்க சேலரி எக்ஸ்பெக்ட்டு ஏன்னா அது வந்து நீங்க ஜீரோலுந்து வரல ஒரு ஒரு சேலரி ஆல்ரெடி இருந்து வரீங்க ஒரு பே ஸ்கேல்லந்து வரீங்க என்றால் அப்ப அங்க கேப்பாங்க
ஓகே
ஃபர்ஸ்ட்டு ரெஸ்யூம் அதா சொல்லுவாங்கள்ல ரெஸ்யூம்ல வந்து தெரியுல நம்ளுக்கு ரெஸ்யூம்ல இப்பவே வந்து ஷார்ட் பண்ணிக்கோங்க ரெஸ்யூம் தா ஐயா ரெடி பண்ணி இந்த ஏ டி எம் போடல்லா தெரியுல
அ அ
ஏ டி எம் பா ரெஸ்யூம்னா ரெஸ்யூம் ரெடி பண்ண தெரியணும் ரெஸ்யூம் ரெடி பண்ணிட்டு இந்த ஏ டி எஸ் தெரியுமா ஏ டி எஸ்னா என்னன் தெரிமா
ஏ டி எஸ் னா புரியில
ஆட்டோமெட்டிக்கா வந்து ஆட்டோமெட்டிக்கா நீங்க வந்து எந்த கம்பெனிக்கார்ட்டு போனாலும் எல்லாமே இப்ப வந்து அவங்க வந்து ஒரு பாட்ட வெச்சிருப்பாங்க சிஸ்டம் அந்த சிஸ்டமே வந்து பாத்து ரிஜெக்ட் பண்ணிவிரும் சில டைத்துல அதா பீட் பண்ற அளவுக்கு ஸ்கோர் வந்து எயிட்டி பர்சன்டேஜ் வந்து அதெல்லா பாத்து பண்ணணும்ன்ற ரெஸ்யூம்ம பில் பண்ண அது நீங்க போட்ட தெரியும் நெட்ல பாத்தா ரெஸ்யூம் பில்டிங்க இந்த ஏ டி எஸ்
ரெஸ்ட்டியும் ரெஸ்ட்டியும் ஆமா ரெஸ்யூம்லா ரெடி பண்ணி வஷ்ட்ட
ஆ அது பண்றது பிரச்சன இல்ல அந்த கீர் அந்த ஸ்கோரு ஆ அந்த டாகிங்கு அதெல்லா கரெக்ட்டா இருக்கதுக்காக தா இந்த ஏ டி எஸ் ன் சொல்லுவாங்க ஏ டி எஸ் அத வந்து நீங்க உங்களோட ரெஸ்யூம் வந்து பாஸ் பண்ணனும் செவென்டி டூ எயிட்டி பெர்சன்டேஜ்ஜி ஃபிப்டி சிக்ஸ்ட்டி பெர்சன்டேஜ்லே இருந்ச்சுன்னா அது ரிஜெக்ட் ஆயிடோ
ஓகே ப்ரோ வாய்ஸ் நின்னு நின்னு வருது ப்ரோ உங்கள்து
புரியில
ஹலோ வாய்ஸு நின்னு நின்னு வருது ஆ கேக்குது கேக்குது
அதுதா தெர்ல ப்ரோ ஆமா என்ன இப்ப இப்ப கேக்குதா கிளியரா
அ அ கேக்குது
ஆ அதேதா ஸோ ரெசிம் ரெடி பண்ண தெரிஞ்சுக்கணு ஸோ அதா நீங்க ஃபர்ஸ்ட் எது பண்ணணும் எது உங்களுக்கு வந்து சூட்டபிளா இருக்குன்னு நீங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஒரு ஐடியா வரணும்ல்ல அதா ஃபிரெண்ட்ஸ் எடுக்கிறாங்க ஃபிரெண்ட்ஸ் சூஸ் பண்றாங்கல்ல சூஸ் பண்ணாதீங்க ஏன்னா அது ரொம்ப கஷ்டமாயிடு இல்ல காலேஜ் படிக்குற நாங்க எல்லா அப்டித்தா பண்ணோ எய ஃபிரெண்ட்ஸ் நானு எல்லா இவ வந்து ஐடி ஐடி ல வந்து அ ஃபிரண்டன்டுக்கு பண்றான்னு நானும் அப்ளே பண்ணே பட் ஆனா எனக்கு புரோகிராம் நாலேஜே வர இல்ல எனக்கு அந்த பேக்ரௌண்ட் எதுவுமே பெருசா நா படிச்சுக்கோ படிக்கல பட் ஆனா உள்ள நா வந்து பிரண்டண்டா தா உள்ள போனே அங்க ஒன் இயர் இருந்து பெஞ்சு எல்லா தேய்சி அதுல வந்து கத்துக்கிட்டு அங்க அப்ப நெட்வொர்க் நான் ஐ டி ல நெட்வர்க்கு வந்து ஃப்ரீ கத்துக்கலா அப்டின்னு அங்க கத்து கத்துக்கிட்டு இங்க வந்த இப்போ
ஓகே
ஓ முன்னாடி பிளான் பண்ணி ப்ப ‌ஆமா சொல்லுங்க
ஒரு ஒரு ரெண் ஒரு டூ இயர்ஸ் ஆச்சு கொஞ்ச ஒரு அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா நம்ப ஓகே இப்ப நம்ம ஏதாச்சு வேற ஏதாச்சும் ட்ரை பண்ணலா அப்டின்னு ஒரு தாட் வந்தா இப்ப என்ன பண்றீங்க
ஹா புரில
இப்போ இதா ஃப்ரோ நீங்க சொன்னீங்கள இந்த மேறி எனக்கு ப்ரோக்ராமிங் நாலேஜே இல்ல நீங்க
ஐ மீன் ஸ்டார்ட்டிங்கல ரெண்டு வருஷ எல்லா எடுக்க வேணா ரெண்டு வருஷ எல்லா ரொம்ப அதிகம் நீங்க இப்ப ஒரு ஃபிரண்ட் அட்டெண்டா ஏதோ ஒரு கோடிங் ப்ராஜெக்ட்ல ஏதோ ஒரு கோடிங் நா ஐடி ல போறீங்க பட் ஆனா உங்களுக்கு வந்து அந்த பெருசா அண்டர்ஸ்டண்ட் ஆ இல்ல எனக்கு அது ஒத்து ஒத்து போல அப்டின்னா உடனே நெக்ஸ்ட் இதுக்கு ஜம்ப் ஆயினு அதுல்லா டைம் வேஸ்ட் பண்ணிட்டு உக்காந்து பாத்துக்கலா கத்துக்கலா அப்டில்லா பண்ணக்கூடாது நம்மளுக்கு மைன்டே தெரியுல ஸ்டாடிங்க
ஓகே ஆ ஆஆ
ப முடியு நம்ம கத்துக்கலா இன்ட்ரெஸ்ட்டா இருக்குன்னா அது முன்னாடி தெரிஞ்சிடு வேணா அப்டின்னா சும்மா உக்காந்து பெஞ்சு தேஞ்சுட்டு உக்காறது வேஸ்ட இல்ல அப்ப அடுத்த ப்ராஜெக்ட் போறப்ப இன்னு கஷ்ட கஷ்டமாயிடு
அ அ அ
பட் அதா நம்ம முன்னாடியே டிசைட் பண்ணிடனு இது இது வந்து காலேஜ்ல்ல நாலு வருஷ இருக்கு டைம் பாத்துக்கலான்னு இப்ப நீங்க வேலையில போயிட்டு இருங்க சும்மா நாலு வருஷ வெயிட் பண்ணிட்டு அதுக்கு அப்பற எந்த ஸ்கில்லு இல்லாம திருப்பி வே வேற கம்பெனிக்கு அப்ளை பண்றப்பல தா ரொம்ப கஷ்டமாயிடு
ஆ ஆ ஆ
அது இப்ப இருந்து இப்ப இருந்தேன்னா அதுக்காக இப்பல இருந்து உக்காந்து படிக்கணும் இப்டினு சொல்லல இப்ப நீங்க உங்க காலேஜ் வேலைய பாருங்க கா முடிக்கப்போ முடிச்சிட்டு கூட ஒரு டூ மன்த்ஸ் போதும் நீங்க காலேஜ் முடிச்ச ரிசல்ட்க்கு வெயிட் பண்ணுவீங்களா அந்த டூ மந்த்ஸ் சில கரெக்டா பிளான் பண்ணி அப்ளை பண்ணுங்க உடனே இப்ப எல்லா யாரும் காலேஜ் முடிஞ்சதுன்னா வேலைக்கு ஆக யாரும் அப்ளை பண்ணி யாரும் இது பண்ணறதில்ல எப்டியு ஒரு சிக்ஸ் மன்த் டைம் எடுத்துக்கிட்டு ஒரு வருஷ டைம் எடுத்துக்கிட்டு தா அப்ளை பண்றாங்க அந்த மாதிரி கூட எடுங்க ஒன்னு ஒரிஜினல் எல்லா எல்லா யோசிப்பாங்க என்னாடா காலேஜ் ஸ்கூல் படிச்சிட்டோ டைம் இல்ல காலேஜும் பொருச டைம்ல்ல வீட்டில ஃப்ன் பண்றதுக்கு யோசிப்பாங்க அது மாதிரி இருக்கனால ஒரு வருஷம் டைம் எடுத்துக்கோ இல்ல ஆறு த்துக்கு பிரீயா இருந்துட்டு கூட அப்ளை பண்ணுங்க
அதுதான்ங்க இப்ப காலேஜ் போயிட்டு வரேன் இப்ப காலேஜ் போயிட்டு வரேன்ல இப்ப இந்த இந்த அந்த டைம்ல ஒரு டூ அவர்ஸ் ஆர் இல்லன்னா ஒரு ஒன் ஹவர்ஸ் ஏதாச்சி ஒரு நம்ம ஏதா கட்டணு
ஒரு ஹாப் அன் ஹவர் இது உக்காந்து யூடியூப்ல ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்கு கோர்சஸ் இருக்கு உக்காந்து பாருங்க தமிழ்லயு இருக்கு இங்கிலீஷ்ல இருக்கு பட் அ இங்கிலீஷ்ல பாத்தா உங்களுக்கு பெட்டர் உன்னு அது உங்களுக்கு எது இன் ஆ அண்டர்ஸ்டாது ரொம்ப புரியுதுன்னா அதை உக்காந்து பாருங்க போது பெருசா எல்லா நீங்க வந்து ஒரு நாளைக்கு நாலு மணி நேரோ ரெண்டு மணி நேரோ எல்லா வேணா ஒரு ஆப் ஆப் ஹவர் போதும் எப்டியோ உக்காந்து விளையாடுவீங்களா பப்ஜி பே எல்லா அதுல ஸ்பெண் பண்ற டைம் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்க அவ்வளோதா அதுக்காக அத விட்டுறணு இத விட்டுறணும்ல்லா இல்ல இப்போ நீங்க காலேஜ் படிக்கிறீங்க அந்த அந்த ஒன் இயர் உன்னு என்ஜாய் பண்ணுங்க அவ்ளதா
அதுதா ப்ரோ இன்ஸ்டாகிராம் தா ப்ரோ எப் எப்பவுமே ஒரு மைண்டு ஆ பண்றே ப்ரோ ஹலோ
ஆ சொல்லுங்க
அந்த இன்ஸ்டாகிராம் தா ப்ரோ கொஞ்சோ
க கால் பண்ணுங்க திரு திருப்பி கால் பண்ணுங்க திருப்பி கா பேசலா
ஆ ஓகே என்னாது